ஆ சொ
எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க சாப்ட்டாச்சுங்களா
ம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
நா இப்பதான் கால சாப்பாடே சாப்ட்டே
ஏன் இவ்ளோ லேட்டு
அது லேட்டாயிருச்சு ஏ ஃப்ரெண்டு வந்திருந்தாங்களா
ஆஹான்
அவங்க கூட அப்டி பேசிட்டே அப்டியே
அவ்ங்க கூட சேந்து சாப்ட்டீங்களா
சாப்ட் ஏ ஆமா இப்போ சாப்ட்டோ அப்றோ அவங்க வீட்டுக்கு பேயிட்டாங்க
ஓஹோ செரி செரி நானு எ‌ழறத்துக்கு டென் ஓ கிளாக் ஆயிடுச்சி
ம் ம்
அதுக்கப்றோ செஞ்ச சாப்பிட டுவல் தெட்டி ஆயிச்சு ஆஃப்டர்நூனுக்கும் மார்னிங்கும் சேட்டு சாப்டோம்
ம் வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க
ம் எல்லா நல்லாருக்காங்க அவங்க இப்ப ஒருத்தே இன்னொரு ட்ரிப் தூங்கிட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்க டிவி பாத்துட்டு இருக்காங்க
ம்
ம் அப்றோ நைட் நா காலைலதா ரெண்ட வேல் சிப் சாப்படுதுனால ஆப்பம் தேங்கா பால் இருக்கு இல்லைங்களா
ம்
அது செஞ்சிருந்தே
ஆ
ஏ பசங்களுக்கும் புடிக்கும் அவருக்கும் புடிக்கு அதுனால சாப்ட்டு ஆ அந்த வேல பண்ணே
அது அடி அடி செஞ்சு சாப்பிடுவீங்களா என்ன
ம் மந்திலி ஒன்ஸ்னா சாப்ட்டுருவோ
இது அது இட்லில தான செய்வாங்க
இல்ல ஆப்ப வந்து பச்சரிசி மட்டும் போட்டு ஊற வச்சிட்டு கொஞ்சமா உளுத்த பருப்பு போட்டு அரச்சிடணு நைட்டு
ஆ
அடுத்த நாளு ஆப்ப கடாய் தெரியும்ல
ஆ தெரியு தெரியு அந்த சந்தன கட்டயோ ஏதோ சொல்லுவாங்க
ஆ அந்த ஆப்ப கடாய் வந்து நம்ம சும்மா தாளிக்கிற மாரியே இருக்கும் ஆனா இது கொஞ்ச அகலமா இருக்கும் பாக்க லைப்ரரி இருக்கிற மேரி இருக்
ஆ
அ அதுல ஊதுவோ
ஊத்துவீங்களா அது எப்ப அது எப்டி இருக்கும் ஆப்போம்னா எப்டி இருக்கும்
தோச மாரியே கொஞ்ச குழியா இருக்கும் அது
ஓ
அது வந்து ஊத்திட்டு அத எடுக்கணு ஒரே பக்கதா ஊத்தி வேக வச்சு மூடி வேக வச்சு எடுத்துட்டு அத வந்து அதுக்கப்பற இன்னொண்ணு என்னன்னா தேங்கா நல்லா துருவி தண்ணி சுட தண்ணி ஊத்தி அரச்சு அதுல இருந்து தண்ணி எடு பால் எடு எடுத்துறுவோ தேங்கா பால் திக்கா அத எடுத்துக்கிட்டு இவ்ளோ சக்கர வேணுமோ அத போட்டு ஆனா கண்டிப்பா உப்பு போடணு கொஞ்சமாச்சு அப்பதா எல்லா தெகாட்டாம இருக் இத போடாம செஞ்சோம்ன்னா தகட்டிடும் ரொம்ப
அப்ப அந்த அத என்ன சேமியா மாரியே ஒண்ணு நூல் நூல்லா வந்து அது என்னன்னு சொல்லுவாங்க ஆஹ அறிவியாக்கும் இதா இதுதா
இட வேகப்பாங்க ஆஹ் இல்ல இல்ல இது தோச டைப் ஆப்பம்ன்றது தோச டைப் அது இடியாப்பம்
ம் நா அதை அத ஒரே ஒரு வாட்டி தா நா சாப்ட்டே இருக்க
ஓ
எங்க வீட்டுல ஆ கண்டிப்பா அது இங்க நிறைய அந்த மாதிரல்லா சாச்ச செஞ்சி சாப்ட மாட்டமா
ஓஹோ
அதுவு ஒரு வாட்டி எங்க அக்கா ஏஜ் அட்டன் பண்ணப்ப மாமா ஆக்கி போட்டு ப்ப வந்து அத செஞ்சு தந்தாங்க அப்பலா நா ஸ்கூல் குள்ள அதுதா ஃபர்ஸ்ட் வாட்டி சாப்ட்து சக்கர பாவூலயு
ஆ ஓ அது வந்து சந்துக்கலின்னு நினைக்கிற
அந்த சந்தன கட்டல அதே இது சுத்
ஆ அது சந்துக்கலி அது சந்துக்கள்ளி சந்து கல்லி அது ஏற்கனவே வேக வச்சமாவ அதல போட்டு நின்டு சுத்தி தருவாங்க
ஆ
அதுல தேங்கா துருவி போட்டு வெள்ளம் வெள்ளத் தண்ணி ஊத்தி தருவாங்க
ஆமா சக்கர நல்லா ம் வெள்ள ந பாவு மாரி காமிச்சி
ம் அதுல வந்து கலக்காவ தூள் பண்ணி போடுவாங்க அதுதா அது சந்துக்களி சந்துக்களி
ம்
நானு ஒரே தடவதா அது சாப்ட்ருக்கே எங்க ஸ்கூல்ல வந்து ஃபுட்டேனு ஒண்ணு வெப்பாங்க யேர்லி ஒன்சு அது எப்பனா அக்டோபர் சிக்ஸ்டீனு எப்பவுமே அந்த டேட்டுக்கு வெச்சுருவோ இல்ல அந்த மந்த்துல எப்பயாச்சு வெச்சிருவோ லா இப்போ லாஸ்ட்டா போன இயர்ல வந்து அது வெச்சப்ப ஒரு கிட்டு வந்து அ நாங்க என்ன பண்ணுவோ ப்ளானு பேரண்ஸ் செஞ்சு எடுத்துட்டுவாங் க நீங்க வந்து சேல் பண்ணி எடுத்துக்கோங்கன் சொல்லிட்டோ லாஸ்ட் டைம் அமௌண்டு நீங்களே எடுத்துக்கலா அப்டின்டோ சேரிட்டிடேன் தெரியு இல்லைங்ளா
புரியில
சேரிட்டி டே செய்வாங்ளா, உங்க ஸ்கூலல்லா
ஆ ஆ அந்த மாரிலா செய்ய மாட்டாங்க
ஆ இது இது அந்த மாரிதா சேரிட்டிடே என்னன்னா அ ஸ்கூல் க்காக வீட்ல இருந்து ஒரு ஒரு கிட்டு ஃபுட்டு எடுத்துட்டு வந்துர்ணு அத எடுத்துட்டு வந்து சேல் பண்ணி அந்த அமௌண்டு வந்து அவுங்க எல்லா ஒன்னா கலெக்ட் பண்ணி ஒரு சேரிட்டிக்கி குடுப் பாங்க ஒரு ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு எதாவது ஒரு ட்ரஸ்டுக் குடுத்துருவாங்க கொழந்தைங்க அனாத கொழந்தைங்களுக்கு அத மாரி எதாச்சு குடுக்கறதுக்கு எட்த்து வெச்சுப்பாங்க அந்த மாரி நாங்க என்ன பண்ணுவோ அந்த ஆ ஃபங்க்ஷன் வெ க்குரப்ப எப்பவுமே நாங்க தா கலெக்ட் பண்ணுவோ லாஸ்ட் டைம் என்ன பண்ட்டோ பேரண்ஸ் நீங்களே செஞ்சு எடுத்துட்டு வந்ட்டு நீங்களே எடுத்துக்கோங்கன் சொல்லிட்டோ காசு எல்லா வந்டாங்க அதுக்கு முன்னாடி நாங்க எடுத்துக்றோன்றப்ப கூட அவ்வளோ இன்ட்ரெஸ் காட்ல இந்த தறவ கஞ்சியோ கூழோ எடுத்துட்டு வந்து சேல் பண்ணியாச்சு காஸ் சம்பாரிச்சிலான் ட்டு எல்லாரு வந்ட்டாங்க டின்னு டின்னா எடுத்துட்டு வந்து வெச் சாங்க அதுல ஒரு பேரண்ட்டு அப்பதா ஃபஸ்ட் டைமிங்ளா தெரியாம வெறு ஒரே ஆட் பாக்ஸ்லே எடுத்துட்டு வந்ட்டாங்க அவுங்க தா அந்த சந்துக்களி செஞ்சுட்டு வந்தாங்க என்டோடா கிட் டே வேர என்னோட க்ளாஸ் கிட்டே அடப்பா பாவி மனுசா இவ்ளோ எடுத்துட்டு வந்திருக்கியே எனக் ஒருவாய் குடுத்தியானு கேட்டே போய் ஓபன் பண்ணி பாக்கற இல்லவே இல்ல
அய்யய்யோ
நானா அப்பதா ஒரே பைய்ய எங்க்யோ நா யாரு கூட பேசிட்டே இருக்கே அப்ப எடுத்துட்டு வந்து எதோ ஒரு மேம் ஊட்டிட்டு போனாங்க அப்ப என்னால கேக்க முடில என்னதிது அப்டினிட்டு அப்பறோ பேசி முடிச்சப்றோ போய் கேக்குற இதுதாம்மா அவுங்கிட்டதா இருக்குன் போய் சொல்லி கேக்குற பாத்தா இல்லவே இல்ல அப் பதா நா ஃபஸ் டைம் சாப்ட்டது இத்தன வர்ஷத்துல ம் சொல்லுவாங்க எல்லாரு
ம் எங்க காலேஜ்ல அப்டிதா அ இது அத் எதோ தேஸ்டே ஆனா ஃபுட்டே அப்டினு சொல்லிட்டு
ஆ
வீட்ல இருந்து எதாச்சு செஞ்சு எடுத்துட்டு ந்ட்டு அங்க சேல் பண் அங்க சேல் பண்ணுவோ
ஆஹா பரவால்லையே அது அமௌன்டு
அந்த அமௌண்ட் வந்து இவுங்களே வச்சுப்பாங்க
ஆ அதேதா எங்க பாப்பாங்க ஸ்கூ ஸ்கூல என்ன பண்வாங்னா குடுத்த அம்ச்ச சொல்வாங்க கிளாஸ் கிளஸா ஃபைவ் ஃபைவ் ரூப்பீஸ்க்கு ஒரு ஒரு கப்பு அதே மாரிதா அவுங்களே அமௌண்ட் எடுத்துப்பாங்க
ஆ ஆ நீங்க வேற ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க பாப் ப்பாங்களா வேற ஸ்கூல்ல படிக்கிறாகளா
ஆமா ஆனா நா படிச்சு ஸ்கூல்லயேதா எங்க பாப்பாங்க படிக்கிறாங்க நா எங்க படிச்சனோ சின்ன வயசுல அங்கேயதா படிக்கிறாங்க அவங்கலு.
அந்த அங்கேயே இருந்து அங்கேயே இப்போ மேரேஜ் ஆயிருச்சுங்களா
ஆம்மா ஆம்மா ரிலேஷனே தா அங்கேதா இருக்கு
வீடு அங்கேயேதா கொஞ்சோ தூரதா பக்கத்து ஊர் போற மாரிதா
பரவால இப்டி இருந்தா நல்லா இருக்கும்ல
ம் ஆமா மா நினச்ச நேறத்துக்கு போலா வர்லா ஆமா ஒரு சிலர்லா என்ன பிளான் பண்ணுவாங்க எப்பா இது தொல்லேயே தரா வேண்டவேவேன்டான்னு தூரமா குடுத்துருவாங்க
ஆமா ஒவ்வொருத்தியு வந்து இது பண்ணுவாங்க
ஆ அதுக்கப்புறோ அதாவ்து வரத்துக்கு போறதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்பறோ அப்டின்ட்டு கூட்டிட் போய் தூரமா வச்சுட்டு வந்துருவாங்க
ஓரளவுக்கு தூரமா இருந்தா பரவாயில்ல ரொம்ப தூரமா இருந்தாலாம் முடியாது ஒரு நல்ல விஷ்யோ ஆமா ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கோ இல்ல கெட்ட விஷயத்துக்கோ வர முடியாது ரொம்ப கஷ்டோ
ஆமா என்னோட பெரியமா பொண்ணுக்கு அப்படிதா பாண்டிச்சேரி அவ்ங்க மம்மி வீடு
ஆ
ஆனா அவங்க குடுத்துருக்கிறது கடலூர்
ஆ இவுக தமிழ்நாடு அவுக புதுசேர் ரீ அவா அப்டிதா வந்து வந்து போயிருக்கா சீத்து எ ங்டி தேவையே இல்லன்ட்டு அவ அவ்ங்க அம்மா வீட்லயே வந்து உக் காண்டா நா யா வந்து வந்து போனு உனக்கு வேணா நீவா அப்டின்ட்டு ஏனா அவுங்க வீட்டுக்காரு மந்த்துக்கு வெளிய போயிடுவாரு
ஆ
அதனால நீ எப்பயும் இப்ப மந்த்த்லி ஆஃப் டேக்கு வெளிய போறக்கு நாயா அங்க இருக்கும்ட்டு அவ இங்க வந்து உக்காந்துக்கிட்டா ஆஹ்ஹா அய்யல் அவளுக்கு வந்து அவங்க அப்பா சப்போட் பண்றாரு அவ வந்து உக்க ந்துகிட்டா நம்ம வீட்டுல அப்டி பண்ணுவாங்களா ஆ
எங்க அப்பாவு சொல்லுவாரு பாட்டிக்கிட்டனா சொல்லுவாங்க யா புள் புளையலா நா பக்கத்திலே எ கண்லயே பட்ற மாரியே நா கட்டி குடு ந்ருவே ஏன்னா வந்து ஒரு நாள் கூட இல்லன்னா தூங்க மாட்டாங்க
ஓ
ஏ பாப் காட்லயே இருந்துகிட்டா கூட சின்ன வயசுலயு கூட யாம்மா அங்க இருந்துகிட்ட யா யா வீட் வீட்டுக்கு வர வேண்டிதான நேரமானா வீட்டுக்கு வரணும்ல அப்டின் பாரு
ம்
ஏதோ ஒரு சில இதுலதா சேரிமா இருந்துக்கோ அப்டின்பார அப்டிதா எங்க ஆயட்டல்லா சொல்லுவாரு என் பிள்ளையல்லா நா வந்து என் கண்ல பட்ற மாரி இது பண்ணிப்பே என்னாலல்லா என் பிள்ளைய பாக்காமலா இருக் க்க முடியாது அப்டின்பா
ஆமா ஆமா எங்க அப்பா கூட அப்படிதா சின்ன வயசுல எங்கனா போனா அவர் கூடியே போய்ட்டு அவர் கூடியே வந்துன்னு நாங்க எங்க வீட்ல நா எங்க அம்மா எங்க தங்கச்சில்லா போனோனா எப்ப வர எப்ப வரன்னு அந்த படத்துல கேப்பாங்க பாருங்க மைனா படத்துல அந்த மாரி எங்க அப்பா எப்ப வர எப்ப வர இப்ப வந்து சேரு அப்டின்ட்டு ஒரே சண்ட போடுவாரு
ம் அந்த டையலாகு பாதி பேத்துக்கு சூட் ஆகுதுல எனக்குமே எனக்குமே ஸுட் ஆகு என்னோட ஃப்ரெண்ட் அப்டிதா கா நா வீட்ல இருந்து அவுங்க காலேஜ் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோவ எப்ப வருவ எப்ப வருவ ஒருவாட்டி வீட் ந்தி அவ அனுப்பிட்டு நீ இந்த மாரி தா பண்ற நா காலேஜ் போனா திரு மாட்ட மாட்டனா அப்டின்னு கத்
ஆ ஓகே ஓகே அப்டிதா என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அவுங்க ஹஸ்பண்ட் எக்ஸ் ப்லைன் பன்றாரு இத்தன வருஷ நான் அதாவது எனக்கு அவருக்கு சேம் ஏஜு அவர்கிட்டயே கேட்டுட்டு இருந்தா இவ ஏ இவ்ளோ வயசாயும் நீங்க மேரஜ் பண்ணாம இருந்தீங்க அ ஆயிட்டப்புற கேட்டீங்க அ அப்டின் கேட் ஆ எனக்கு ஒரு படம் பாத்துட்டு பயின்ட்ட எனக்கு எங்கடா அந்த மாரி ஒய்ஃப் வந்துற போறாங்க எனக் சொன்னதுமே எனக் ப்லிங்க் அயிடிச்சு கண்டிப்பா இதுதா இருக்கோ அப்டின்னே ஏ மைனா படந்தானே ஆமால்ல கரெக்ட் ஏ அதே சொல்றாங்க அந்த மைனா படத்துல அவங்க ஒய்ஃப் கூப்பிடுவாங்க பாத்தியா அந்த மாரி டார்ச்சர்ல்லா எனக்கு புடிக்கவே புடிக்காது அதனாலதா நா இத்தன்னால் கல்யாணமே பண்ல ஹய்யோ கடவுளே ஆமா ஐயோ அந்த மாரி காமெடியா போயிட்ருந்தது ம் ம் செரிங்க ஓகேங்க அடுத்த கால்ல பேசலாம் ஆ ஓகே ஓகே ம்